ஹலோ ஆ சொல்லுங்க மேடம் நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லா இருக்க மேம் நீங்க நல்லா இருக்கீங்ளா ஹலோ ஆ எப்டி ஆ ஆ ஓகே மேம் எப்டி போதுங்க மேம் நல்லா இருக்கிங்களா பிசினஸ்லா நல்லா போதா வீட்ல எல்லாரு நல்லா
ஆ நல்லா போ ஆ நல்லார்க்காங்க மேடம் அப்புற மேடம் ஊருக்கெல்லா போயிருந்தீங்கன் கேள்விப்பட்ருந்தோ
ஆமா மேம் போன மாச போயிருந்தோ சூப்பரா போச்சுங்க மூண் நாள் போய் ஸ்டே பண்ட்டு வந்தோ நல்லா இருந்துச்சு
எப்டி மேடம் பஸ்ல போனீங்ளா எப்டி போனீங்க
ட்ரெயின்ல போனோ
ட்ரெயின்ல போனீங்களா எப்டிங் மேடம் ட்ரெயின்ல புக் பண்ட்டு அப் மொதலே புக்
ஆ ஆமா புக் பண்டோங் மேடம் முன்னாடி புக்
எப்டி ஃப்ரீயா இருன்சுங்ளா
ஆ ஃப்ரீயா தாங்க மேம் இருந்துச்சு கொஞ்ச டிரெயின் ஆமாமா குழந்தைகள்லா கூட்டிட்டு தா போயிருந்தோ கூட்டிட் தா போயிருந்தோ நல்லா இருந்துச்சே அப்றோ இது சாப்பாட்லா இங்யே மூண் நாள் செஞ்சு சாப்பிட்டு ஆ மூணு நாலு கோயிலுக்ககலா நல்லா போய் சுத்தி பாத்துட்டு அப்றோ ஃபிஷ்ஷு இதெல்லா வாங்கி அங்யே சமைச்சிட்டு நாங்க போயிருந்தக்கோ இது வந்து வேளாங்கண்ணி சர்ச் தா போயிருந்தோ அதனால அங்யே ஃபுட்லா வாங்கி சமச்சு சாப்புட்டு அப்பறோ ஸ்டே பண்ணிட்டு தா மேம் வந்தோ நல்லா இருந் ட்ரெயின்லா ப்ரீவியஸா புக் பண்ணிட்டோ ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோ போறோ பிளான்ட்டு அப்றோ ட்ரெயின்லா சூப்பரா இருந்துச்சுங்க மேடம் அ செம்மொழி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்ன் வந்து செம்மொழி மாநாடு வச்சாங்க இல்லைங்களா அதோட ஞாபகமா அந்த ட்ரெய்ன் போனதுங்களாமா டெய்லியுமே மே அது இது வந்து மன்னார்குடி போதுங்க டெய்லி வந்து இங்கெருந்து து டுவெல் தேர்ட்டிக்கு அது மன்னார்குடி போது அதே மாரி நைட் எயிட் தேட்டிக்கி அங்க இருந்து மன்னார்குடில இருந்து இங்க கோயமுத்தூருக்கு வரு மன்னார்குடில இருந்து ஆமா ஆமா அது வ வருது இங்கெ அந்த ட்ரெயின்ல தா நாங் போய்ருந்தோ
அங்க சர்ச்சிக்கு போய் ரூம் போட்ருந்தீங்ளா சேரி சேரிங்க ரூம்முல்லா பரவால்லைங்களா வாடகெல்லா எப்டி ஏசி ரூம் போட்டிங்களா நார்மல் ரூம் போட்டே அதிகொங்களா இலவச சௌரிலா எப்டி இருக்கு
போட்டோ அதாவது நாங்க போயிருந்தது அங்க ஃபெஸ்டிவல் டைமு ரொம்ப கூட்டொ மேடம் அதாவது நாங்க என்ன பிளான் பண்ணி போனுன்னா சர்சிலே வந்து ரூம் தருவாங்கன் பிளான் பண்ணி போனோ அங்க வந்து பாத் தா சர்சில வந்துட்டு ரூம் வந்து குளோஸ் ஆயிர்ச்சு ஃபுல்லாயிர்ச்சு அதனால அங்க வந்து ரூம் போட முடியல அப்பறோ என்ன பண்ணோ னா அங்க இருந்து நாங்க பிரைவேட் ரூமு நானு ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ரொம்ப தேடி பாத்தோ அங்க இருந்து தேடி பாத்ததுல வந்து ஒரு எடத்துல கெடச்சிச்சிங்க மேடம் எல்லாமே வந்து டிமேண்ட் பண்றாங்க த்ரி தௌசண் ஃபை ஹண்ட்ரட் தா ரூமு அப்பிடி இப்பிடினு சொல்லி டிமேண்ட் பண்ணாங்க
அப்பிடிங்கொ இது ரொம்ப இதுல போயிட்டீங்ளோ வெக்கே இதுல அங்க சீசன் டைம்ல பொயிட்டீங்ளோ
ஆமா ஆமாங்க மேடம் ரொம்ப வந்துட்டு கெடைக்கவே இல்ல ரூமு எல்லாமே
அ நார்மல் டேஸ்ல போயிருந்திங்கனா கொஞ்சோ கம்மியா இருந்துருக்கு இல்லைங்களா
ஆமா ஆமாங்க மேடம் நார்மல் டேஸ்ல போனா கொஞ்சோ கம்மியா கெடச்சிருக்கு மேடம் ஆ ரூமல்லா கெடச்சுசிங்க மேம் ஆமா கெடச்சிச்சு ஆனா வந்து அ என்ன ரெண்ட் அதிகமா தாங் மேம் கெடச்சது ஃபோர் தௌசண் பக்கொந் தா கெடச்சிச்சு
அப்பிடிங்ளா சேரி சேரி ஃபுட்டெல்லா அவுங்களே குடுத்ட்டாங்களா மேடம் ரூம்ல
ஃபுட்டெல்லா இல்லெங்க மேடம் நாங்களே சமச்சுதா சாப்ட்டோ
வெறும ரூமுக்கு மட்டுந் தே அந்த சார்ஜுங்களா
ஆமா
சேரி சேரிங்க அப்பறோ நீங்களே சமச்சு சாப்ட்டிங்களா
ஆமா ம்மு ஏர்லி மார்னிங்கே போய் ஃபிஷ் எல்லா வாங்கிட்டு வந்து இப்ப ஃப்ரெஷ்ஷாவே அங்கெல்லா ஃபிஸ்ஷூ கூரா கெடைக்கு அதா போய் வாங் கிட்டு வந்து சமைச்சு அப்புறோ சாப்ட்டு அப்றோ எல்லா போய் சுத்தி எல்லா பாத்துட் டு இப்பல்லா பண்ணிட்டு வந்தோங்க நல்லா இருந்துச்சு மூணு நாள் போனதே தெரியல அப்றோ அங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம சமைக் கிறோ இல்லங்களா சிலிண்டர்லா வாங்குறோ அங்கயே வாடகைக்கு வாங்குறோ
ஆமாங்க
அது என்ன பண்றாங்கன்னா இவுங்க அ ரொம்ப பெரிய பிஸ்னஸா ஆ இது பண்ணிடலாங்க மேடம்
அப்டிங்களா சேரி சேரி சேரி
ஆ அவுங்க வந்துட்டு அ ஆ இப்டி வந்து ஒரு ஒரு சிலிண்டர் நம்ப வாங்கணும்னா அது எப்டியு ஒரு மணி நேரத்து இப்ப நம்மளால சமை
ஆ ஒரு மண் நேரத்துக்கு எவ்ளோங்க மேடம் ஆ ஆ ஆ ஒரு மினிமம் ஒரு மண் நேரங்களா
எப் எப்டியு நம் நம்ம சாப் சமச்சி முடி முடிக்றதுக்கு ஒரு ஒரு ரெண்டு மண் நேரம் மாது மினிமம் ஆகு
ஆ
என்ன நம்ம இல்லைங்களா அது வந்து அந்த சிலிண்டர் எரியவே இல்லைங்க மேடம் ஒரு மண் நேரத்துக்கு இல்ல இல்ல ரூமுக்கு கீழ வந்து சமைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குங்க மேடம்
சேரிங்க சேரிங்க
சமைக்கிறதுக்கு இடோ தனியா இருக்குங்க மேடம் ரூம்ல அங்க போய் தா சமைக்கணு நம்ம வந்து அடுப்பு அடுப்பு எல்லா நம்ம சிலிண்டர் எல்லாமே நம்ம வாடகைக்கு வாங்கணு அதுலதா அவுங்க ஒரு மண் நேரத்துக்கு சமைக்கிறதுக்கு நமக்கு வந்து குடுக்குறாங்க அதுல வந்து அந்த ஒரு மண் நேரத்துல வந்து நம்மளால சமைக்க முடியாதுங்க மேடம் அவுங்க என்ன பண்ணிடுராங்கா அதுல அஜஸ்மெண்ட்ல இருக்கு போல டைமிங் அஜஸ் ஸ்மெண்டெல்லா அந்த அஜஸ்மெண்ட்டு அவுங்க பண்ணி வச்சறாங்க ஆமா அதுல வந்து ஒரு மண் நேரத்துல என்னால எங்களால சமைக்கவே முடியலங்க மேடம் ஆ நம்ம சமைச்சு முடிக்கிறதுக்கு எப்டியு ஒன் அண்ட் ஹாப் ஹவர்ஸ் ஆயிடுது
சேரி சேரிங்க மேடம்
அப்றோ நாங்க ஒரு தக்காளி நார்மலா வீட் வீட்ல ஆகுமோ அந்த தாண்டி ஆகிரு சிங்க மேடம் அப்றோ வந்துட்டு நாங்க போய் அடுப்ப ரிட்டன் பண்ணிட்டோ அப்ப அங்க வேல அங்க இருக்குற ஆ
சேரி சேரி
அங்க இன்னொருத்தவங்க இன்னொரு ஃபேமிலி வந்திருந்தாங்க வேற ஊர்ல இருந்து அவுங்க என்ன
சேரிங்க மே
ஆ ஆ ஆ ஆ ஏ வேற எடுத்துட்டு வந்து வாங்கி மொத்தம ஆ ஒண்டி ஆ ஹா ஏங்க அப்ப நாங்க அவுங்கள்ட்டே கேட்டோ ஒரு நாள் குடுக்க முடியுமாங்க அப்டின்னு சொல்லி கேட்டோ அப்பற அவுங்க வந்து நாங்க மூணு பேர் ஷேர் பண்ட்டோ இப்ப பண்ண முடியாது நீங்க வேணா இன்னொருத்தர்ட்ட போய் கேளுங்கன்னு சொன்னப்பொ இப்ப நாங்க நெக்ஸ்ட் டே நாங்க என்ன பண்ணோ நாங்க டேரக்டா போய் அந்த வாடகைக் குடுக்குற எடத்துல ஒன் டேக்கு வாடகைக்கு வாங்கி டோ மேடம் நாங்க வாடகைக்கு வாங்கிட்டு வந்து நாங்க சமச்சு முடிச்சு இன்னு ரெண்டு ஃபேமிலி கூட வந்து கேட்டாங்க அவங்களுக்கு நாங்க குடுத்துட்டோ சமைக்கிறக்கு ஏன்னா இவங்கதா டூ ஹண்ட்ரட் சொல்றாங்கள என்னப்ப எல்லாரு நம்மள மாரிதா கஷ்டப்பட்றாங் க இப்ப நம்மளு அது இது பண்ட்டு நாங்க இப்ப ரெண்டாம் மணி கூட வாடக முடிச்சோனா அதுகடுத்த நாள் போய தெட்டர்ன்ன பண்ட்டு வந்தாங்க அந்தமலா எப்டி இருக்காங்க பாருங்க நம்ம வந்து தெரியாத ஒரு எட துக்கு போய் ஒரு நாள் ஸ்டே பண்றனா தெரியாத ஒரு தூரத்ததா பா கள் வராங்கன்னு யார் சப்போட் பண்றதெல்லா கையாதுங் மேட எப்டி பண்றாங்கன்னா அவுங்க அந்த இத வெச்சு யூஸ் பண்ணி அவுங்க சம்பாதிச்சுக்கணு தா பாக்குறாங்க அதா கொஞ்ச இதா இருந்துச்சுங்க மேட மத்தபடி எல்லாமே ஒவ்வொ நல்லா இருந்துச்சு அப்புறோ வந்து வேளாங்கன்னில எல்லா புதுசா வந்துலா பார்ட்டிஷன்ல்லா தா பண் காங்க கை வந்து ரொம்ப அதிகமா வந்து உள்ள வருது
ஆ ஹ ஹ
ம் அப்டின்னு சொல்லிட்டு என்ன ப நம்ம கலே நா டிப்ல இருக்க மாட்டேனே தன் தனியா கதற்கார செப்ரேட் பண்ண மாரி ஆயிடுச்சு எப்பயு நமக்
அப்டிங்களா ஃப்ரீயா வெளாட முடியாது
அந்த
எதனால அப்டி பண்ணாங்க மேடம்
அழக எப்டின்னா மேல இருந்து பாத்தோம்னா கடைசி வரைக்கு அதோட வியூ தெரியிறதா அல்ல அப்புதனா நம்ம போய் வெளையாடக்கு அனுமதிக்கிறாங்க மொதல்ல வந்து அந்த அளவுக்கு வந்து பாதுகாவர்லா இருக்க மாட்டாங்க இப்ப வந்து நெறைய ஆ நறைய பேர் இருக்கறாங்க மேடம் ஒவ்வோரு ஒரு பத்து பார்ட்டி சென்ருக்கோ பத்து
ஆ
பார்ட்டிசன்கு வந்து ட்டு தனிதனியா ஆள்ருக்கு
ஓ செரி செரிங்க மேடம்
இரண்டு ரெண்டு பேர் போற்று இருக்காங்க நா மேனேஜ் பண்ணிக்குறாங்க நல்லா இருந்தது போய்னது கொஞ்சொ எனக்கு அதெல்லா கொஞ்ச கடல் வியூ பாக்கமுடில அப்டின்னு கொஞ்ச கஷ்டமா இருந்துச்சு மத்தபடிலா தண்ணில்லா வெளையாண்டோ நல்லா இருந்துச்சு அப்புற கேம்ஸ்ல இருந்துச்சு கொழந்தைகள் எல்லா நல்லா வெளாட வெச்சோ
ஆ
ஒரு நாள் போனது தெரிலங்க மேடம் வரப்போதா கொஞ்சொ வந்து கஷ்டமாயிடுச்சு ஏன்னா வந்து நமக்கு வந்து ட்ரெயின் கெடைக்குல அடுத்த நாள் வந்து நமக்கு போன ட்ரெயின் ரிட்டன் வரக்கு கெடைக்குல முன்ன டிக்கெட் புக் பண்ண முடியாம போய்ர்ச்சு அப்புறோ என்ன பண்ணிட்டோ அப்டினா சேம் ட்ரெய்ன்ல வந்துட்டு ஜென்ரல் டிப் கம்பாட்மண்ட்ல ஏறுலான் சொல்லி ட்ரை பண்ணோ ரொம்ப க்ரவ்டா இருந்சிங் மேடம் ஏந்தா மக்கள் இப்புடி இருக்குறாங்ளோ அப்டிங்கிறதே மனசே இதாய்போச்சு அதுக்கப்புறோ வந்துட்டு அதுலே வந்து லேடிஸ் ஆமா ஆமா லேடிஸ் கம்பாட்மெண்ட்ல ஏற்ணோ லேடிஸ் கம்பாட்ம மண் உட்டா அத விட சண்ட வரைக்கு சண்போட்ருக்காங்க அதா லேடிஸ்குனா கொஞ் அஜெஸ் பண்ணிக்லா ஒருத்தருக்கு ஒர்த்துருங்குற ஒ மே மைண்டோ மென் ட்டாலிட்டி யார்க்குமே கெடையாது எல் எல்லாத்துக்கு அவ்ங்க கம்ஃபட்ட அந்த ஒரு பாட்டி ஒருத்த தவ்ங்க வய்சானவுங்கதா என்னாச்சு ன் சொன்னா அவ்ங்க வந்து ஃபஸ் ட்டு வந்து ஒரு லேடி கீழதா படுத்தாங்க
ஆ
பெரியவ்ங்க வய்சானவுங்ளுக்கு கொஞ்சோ எடோ குட்த்தாங்க
சேரிங் மேடம்
அப்புறோ படுக்யே எடோ உடாம புடிக்கவு பேசி சண்ட பெருசாக்கியே வந்து
அப்டிங்ளா ஒரு வழியா ஒரு நல்லபடியா போய்ட்டு வன்ட்டீங்க அ
ஆமா ஆமா மேடம்
ஆ
இப்டிதா இருந்துச்சு ட்ராவல்
சேரிங் மேடம் ஆமாங் மேடம் சேரிங் மேடம் சேர் நா கூப்புறங் மேடம்
சேரிங்க பேசுங் ஆ சேரிங்